அலோ
ஹலோ அலோ சொல்லுங்க சிஸ்டர் எப்டி இருக்கீங்க ஆ கேக்குது கேக்குது நல்லா கேக்குது
நல்லாருக்கே நீங்க நல்லாருக்கீங்ளா சொல்லுங்க இன்னக்கு நாள் எப்டி போச்சு
பரவால்லங்க ஓரளவுக்கு பரவால்லா வெயில் தா ரொம்ப கொடுமையா இருக்கு தாங்கவே முடில
செரி செரி செரி ஓகேங்க செரி செரிங்க
அப்றோ டின்னர் முடிச்சாச்சுங்ளா
ஆ டிஃபன் முடிஞ்ச்சுங்க ஏ செவன் தேர்ட்டிக்கே முடிஞ்ச்சுங்க நீங்க
ம் முடிஞ்சி
வாய்ஸ் பிரேக் ஆகுற மாரிக்கு இன்னைக்குங் வா இன்னைக்கு மார்னிங்கே வந்துட்டு நா வந்துட்டு முள்ளங்கி சாம்பார் ரைஸு ரசம் பீட்ரூட் பொரியல்
ம் பரவால்ல இந்தன ஐடம்
பையனுக்கு டிஃபன் போடனுுங்களா அதனால சமைச்சட்டங்க மார்னிங் வந்துட்டு நேத்து தோச மாவ் கொஞ்சோ என்ன பண்ண அரைக்கும்போது தண்ணி ஜாஸ்தியா ஊத்திட்டனா என்னன்னு தெரியல மாவு நல்லாவே அறப்படல சேரி நா மார்னிங் அதே டென்ஷன் எடுத்துக்க வேண்டா அப்டின் சொல்லீட்டு ஈவினிங் பாத்துக்லா அப்டின் ட்டு ரைசே மாரினிங்கு வெச்சு விட்டுட்டே
விட்டு விட்டு கேக்குதுங்க உங்கள்து வாய்சு
க்ளிரா
ஹலோ ஹலோ
இப்ப ஓகே வா இப்ப
சொல்லுங்க உங்களுக்கு நாள் எப்டி போச்சு நீங்க சொல்லுங்க என்ன பண்ணிட்ருந்தீங்க
என்ன செஞ்ச காலைல நானு அப்டி தா கால்ல வந்து கால்லே சம நைட்டுக்கு மட்டு தா டிஃபன் கேட்டோ காலைல மத்யோ ரெண்டு நேர சாதந்தா
செரிங்க
காலைல வந்து பாத்திங்கன்னா ராய்கூழு கம்பங்கூழு ம் சொல்லுங்க சிஸ்டர்
ஆமாங்க
ம் காலைல வந்து எப்வ்மே வந்து ராகி இல்ல கம்பங்கூல் தா செஞ்சு சாப்பிடுவோ
செரி செரி செரி
ச்சுக்கு மட்டுந்தா சாத செய்வோ
இப்ப மட்டு உங்க வாய்ஸ் செம் க்ளியரா கேக்குது அப்லே விட்டு விட்டு கேட்டுச்சு இப்ப க்ளியரா கேக்குது ஆ ஆ சொல்லுங்க
அதா சிஸ்டர் நைட்ல மட்டுந்தா ஏதாவ்து இட்லி தோச சப்பாத்தி அந்த மாத்ரி
ஓகே செரி செரி செரிங்க என்னன்ன நல்லா சமப்பீங்க
நா வெஜிடேரின்ல எல்லாமே நல்லா சமைப்பே நமக்கு நான்வெஜ் அதிகமா நானு லைக் பண்ண மாட்ட அதனால நமக்கு அந்த சை ட்ல பத்தி அதிகமா தெரியாது
ஓகே ஓகே சமப்பீங்ளா நா வே நான்வெஜ்ஜே சமப்பீங்ளா
சமைப்பே சமை வீட்டுக்காருக்கு அதனால சமைப்பே நான்வெஜ்ஜே
செரி செரி ஓகே ஓகே ஓகேங்க ஆ ஆ
அவரு நல்லா சாப்டுவாரு அதனா ஆ மீன் கொழம்பு வெப்பே மட்டன் சமைப்பே மீன் கொழம்பவுட மட்டன் கொழம்பு வெச்சன்னா நல்லாருக்குதுன் சொல்லுவாரு மீன் மீன் கொழம்பெல்லா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது ஆனா ம ட்டன் கொழம்பெல்லா வெச்சா நல்லாருக்குன் சொல்லி சாப்
மீன் கொழம்பு ரெசிபி நா சொல்லிக் குடுக்குறே நீங்க மட்டன் கொழம்பு ரெசி பி எனக்கு சொல்லி குடுங்க செரிங்ளா
சேர் என்ன நா சமைக்கிறதுல வந்து அதிகமா இந்த காரோ இதெல்லா சேத்திக்க மாட்டே
ஓ செரி செரி இங்க நா எ என்னோட வீட்லயே அதே மாரிதாங்க நா எ பைய்னுக்காகவே சமைப்போங்க ரெண் ண்டு பேரு நாங்க அஜ்ஜஸ் பண்ணி சாப்ட்டுக்குவோ அவனுக்காகவே காரோ அதிகமா போட மாட்டோ அப்பறோ புளிப்பு ரொம்ப இருக்கவு கூடாது மீடிமா இருக்கோனு அவனுக்கு என்ன செட் ஆகுதோ அதேதா நாங்ளு சாப்பிடறதுங்க
ம் அதே மாரிதாங்க நம்ம பசங்களுக்கு ஏத்த மாரிதா நம்ம சாப்பிட வேண்டியதா
ஆமா ஆமா ஆமாமாங்க
நமக்குமே ஒரு நாளு கொஞ்ச தவறி போயிருச்சுனா கூட எதாவ்து கார அதிகமா போயிருச்சு கொஞ்ச புளிப்பு அதிகமா போயிருச்சுனா கூட சாப்ட்டா நம் ப ஒடம்புக்குமே ஒத்துக்க மாட்டேங்குது
ஆமா ஆமா கண்டிப்பா எனக்கு அப்டிதாங்க
அப்டியே சாப்ட்டு பழக்கிட்டு ம்
இப்ப அவ்ங்கள மாத்த முடியலைங்க ஆக்சுவலி ஆ ஆ சிக்கன் ஏன்டா குடுத் தே அப்டிங்கிற மார்ருக்குது மட்டன் சாப்ட மாட்டிக்கிறா ஃபிஷ்ஷு சாப்ட மாட்டிக்கிறா ஒரு எக்கு கூட எடுத்துக்க மாட்டிக்கிறா ஏ சிக்கன் குடுத்த அப்டிங்கிற மார்ருக்குது இப்பெல்லா எனக்கு
சிக்கன்னா விரும்பி சாப்புட்றாங்ளா
ஆமாங்க
ம் பரவால்லயே அப்ப அதுனாசு குடுங்ளே சிக்கன் சாப்ட்டா என்ன
அ சிக்கன் வந்து அவ்ளோக்கு ஹெல்த்தி இல்ல அப்டிங்கிற மாரி இருக்குல்லங்க கொஞ்சொ பயமா இருக்கு அதனால வாங்க
கொஞ்ச ஹீட்டான பொருளு கூட அதிகமா எடுத்துக்னாலு பிரச்சனதா
ஆமாம்மாம் ஆ அதுவு ஓரளவுக்குதா எடுத்துக்க முடியுல்ல அதனாலதா நா ஒங்களுக்கு ஃபிஷ் கறி எப்டி வெக்கிறதுன் நா சொல்லி் குடுக்குறே நீங்க எப்டி வெப்பீங்க நா வந்துட்டு ரெ ஆ அஷ் க்சுவலி இந்த கடலோரமா இருக்கிறவ்ங்கள்லா ஒரு சிம்பிள் ஃபிஷ் கறி எப்டி அப்டினா அ தக்காளி எடுத்துட்டு அதுலயே வந்துட்டு தக்காளி நல்லா பெசஞ்சு விட் டுட்டு உப்பு போட்டு ஆ கையாலயே அ சிம்பிளா அப்றோ என்ன இப் இந்த புளி தண்ணி ஊத்துவாங்க அதுக்கப்றோ வந்துட்டு புளித்தண்ணி ஊத்திட்டு அதுலயே கருவேப்பில பச்ச மொளகா வெங் காய தனியா தூளு கொழம்புத் தூளுன் சொல்லுவாங்கல்ல தனியா தூளு மெளகாத்தூளு மஞ்சத்தூளு எல்லாத்தையு இவ்ளவ் தா இவ்ளோதா ரெசிபியே இதெல்லாம் போட்டு க்க வெச்சு அ மீன் போட்டு எறக்கிருவாங்க இதுதா சிம் ப்பள் வந்துட்டு இந்த கடலோரத்துல இருக்கவ்ங்களா செய்வாங்க ஆக்சுவலி பேசினவ்ங்க நெறையவே வேரு பேசிருக்காங்க இந்த மாரிதா சொன்னாங்க ரெசிபி ஆக்சுவலி அப்றோ நானு பாத்துருக்கே யூட்டூப்லெல்லா இந்த மீனு பிடிக்க போறாங்க இல்லையா அவ்ங்களு இத் தே சிம்பிள் ரெசிபி தா இதுதா பண்றாங்க ரைசு ரெசிபி அப்டின்னாவே மீன் கொழம்பு ரெசிபி அப்படின்னாவே இந்த மாரிதா சிம்பிளா பண்றாங்க இது வந்து
ட்ரை பண்ணிருக்கீங்ளா இந்த மாரி
அ நா அந்த மாரி ட்ரை பண்ணன்தில்ல பட் வந்துட்டு இங்க ஒருத்தவ்ங்க என்னோட ஃப்ரெண்டோட ஏ எங்க வீட்டுக்காரோட ஃப்ரெண்டோட ஒய்ஃப் ஒருத்தவ்ங்க இங்க வந்து ஒரு டைம் சமச்சு குட்த்தாங்க அவ்ங்களு கட்லோர த்தில்தா இருப்பாங்க போல இருந்தாங்க போல அவ்ங்க டெய்லி மீன் இல்லாம சவப்பட மாட்டாங்ளாமா மீன் கொழம்பு அவுங்க வெக்கிறே அப்டின் சொல்லிட் ட்டு வெச்சாங்க பட் எனக்கு புடிக்கல எங்க வீட்ல புடிச்சுருந்தன்னு கூட சாப்ட்டாங்க பட் வந்துட்டு எங்க வீட்ல நா வந்துட்டு எங்க அம்மா சொன்ன ரெசிபி எனக்கு ஆக்சுவலி இது ஏ எங்கம்மா சொல்லிட்டு இப் இப்ப வந்து எங்கம்மாக்கு கொஞ்ச ஏஜ் ஆனதுனால எங்கம்மா அந்த ரெசிபி மறந்துட்டாங்க இப்ப எங்கம்மா வேற மார் ர வெச்சுட்ருக்காங்க அந்த அந்த ரெசிபி வந்துட்டு எங்க வீட்ல எல்லாத்துக்கு புடிச்சு போச்சு இந்த ரெசிபி வந்துட்டு எங்க அம்மா சொன்னது சே நா சின்ன வயசுல இருக்கும்போது சொன்னது அது ரொம்ப சொல்லி குடுத்தாங்க அப்பெல்லா மைண்ட்ல ஏத்திக்கல அதுக்கப்புறோ மறுபடியு கல்யாணோ ஆனதுக்கு அப்றோ கேட்டு கேட்டு கேட்டு சமச்சு அ இந்த ரெசிபி எங்க வீட்ல எல்லார்த்துக்கு பிடிச்சிருச்சுங்க இன்னு மீன் கொழம்புனா இந்த ஸ்டைய்ல தா வெப்ப எங்க வீட்ல எல்லா எங்க வீட்ல எல்லாத்துக்கும் இப்ப புடிச்சிருச்சுங்க
ஓ நா எவ்வளோவோ இத மாத்தி மாத்தி த்தி வெச்சு பாத்துட்டா ஆனா எப்டி வெச்சாலுமே வந்து அந்த ஒரு டேஸ்ட்டே வரமாட்டேங்குது நானு யூடியூப்ல பாத்துட்டு நெறைய மெத்தட்ல மாத்தி மாத்தி வெச்சு பாத்துட்டே இப்டி வெச்சா நல்லா இருக்குமா அப்டி வெச்சா நல்லா இருக்குமா
நானு அதே மாரிதா மீன் கொழம்பு இல்ல பிரியாணி பிரியாணி இருக்குல்ல நா நெறையா விதமா செஞ்சிருக்கே மீன் கொழம்பு ஒரே ஸ்டேல்ல தா வைப்பே எப்பவுமே பிரியாணி வந்துட்டு நா நெறைய ஸ்டைல்ஸ்ல்லா செஞ்சு பாத்திருக்கே இந்த புதினா கொத்தமல்லி பச் பச்சமொளகா மட்டு அரச்சூ ஊத்துவே இல்லாட்டி வெங்காயோ புதினா கொத்தமல்லி பச்சமொளகா அதுலயே வந்துட்டு கிராம்பு பட்ட ஏலக் கா இது இதெல்லா சேர்த்தி அரச்சுத்துவே பட்டா கிராம்பு ஏலக்காய் மட்டு ட்டு ஃப்ரை பண்ணிட்டு அது மட்டு அ நல்லா பொடி பண்ணிட்டு அதுவா பிரியாணி மசாலா அது மட்டு யூஸ் பண்ணி பாப்ப யூஸ் பண்ணியிருக்க அப்றோ கடையில வாங்குற பிரியாணி பிரியாணி மசால் யூஸ் பண்ணிருக்கே எதுவுமே போடாம சிம்பிள் பிரியாணி அந்த மாரி செஞ்சு பாத்திருக்கே நெறைய விதமா செஞ்சு பாத்திருக்கே
மறுபடியு விட்டு விட்டு கேக்குதுங்க
பிரியாணி தா பிரியாணி பிரி சமைப்பிங்ளா அப்டியா
பிரியாணி அ நல்லா சமைப்ப
ம் ம்
அ சமைப்ப அதா நெறைய விதமா செஞ்சிருக்கே எல்லாத்துக்கு புடிச்சிருக்குது பட் பட் எனக்குன்னு எனக்கு பிளேவர்புல்லா எனக்கு சாப்டோனு அப்டிங்கற மாற நா ஒரு நாள் கூட எனக்கு அந்த மாரி புடிச்சது புடிச்சதே இல்ல
அததா வீட்ல இருக்கிறவங்க மாரி சமச்சு குடுத்து
ஆமா எல்லாத்துக்கு புடிச்சிருக்கு எல்லாத்துக்கு புடிச்சிருக்குன்னு சாப்டுவாங்க பிரியாணி ரெண்டு வேல மூணு வேல கூடா வெச்சு சாப் டுவாங்க பிரியாணி இல்லியா அப்டின்னு கேப்பாங்க அந்த அளவுக்கு நல்லா சமைப்பே ஆனா இந்த ஃப்ளேவர் ஃபுல்லு எனக்கு இப்ப வரைக்கு எனக்குன்னு டேஸ்ட்டு அப்டின்னு சொல்லிட்டு புடிக்க பிடிச்சதே இல்ல இப்ப வரைக்கு எனக்கு
ம் ம் செரி செரி பரவாயில்ல நீங்க தா சமையல்லி நல்லா சமைப்பீங்க போல இருக்கு நம்ம வந்து சுமாரதா சமைப்போ அந்த அளவுக்கு கெடையாது இது எல்லாமே மேரேஜக்கு அப்றோ கத்துக்கிண்னது தா அதுக்கு முன்னாடியெல்லா அடுப் பாங்கற பக்கோ கூட போனது கெடையாது
ஓ ஓ செரி
அப்டியே யூடியூப் பாத்துதா சமைக்கவே ஆரம்பிச்ச
செரி செரி செரி
அப்றோ தா ஒன்னு ஒன்னா கத்துட்டு இருந்தே நானு இப்ப பரவாயில்ல ஆனா முன்னத்திக்கு இப்ப பரவாயில்ல பெட்டரா சமைக்கிறே ஹகம் ஸ்டார்டிங்கெல்லா எதுவுமே தெரியாது அந்த அளவுக்கு
செரி செரி தெரியும் ஆ
உகுகும் செரிங்க சிஸ்டர்
செரிங் சிஸ்டர் நெக்ஸ்டு கால்ல பாக்கலாம் பாய்
உம் உம் பாய் சிஸ்டர்